ஹலோ
கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது
ஆஹ் சொல்லுங் சொல்லுங்க எதோ கேட்கணும்ன்னு சொல்லியிருந்தீங்க
நீங்கதான் ஏதோ கல்யாணம்னு சொன்னீங்க சொல்லுங்க கல்யாணத்தை பத்தி
ஆமா என் கூட வேலை செய்யற ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு சொன்னாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த் இந்த மாதிரி பண்ணுவாங்களா அதுக்கு வந்து எல் எல்லாரையும் இன்வைட் பண்ணிருந்தா
உஹம் நிச்சயதார்த்தமா பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி
உம்
எத்தனை நாள் முன்னாடி பண்ணுவாங்க கும்
இது வந்து என் ஃப்ரெண்டு அவங்க வந்து தெலுங்கு அது வந்து வேற ஒருத்தங்க அதனால அவங்க வந்து என்ங்கேஜ்மெண்ட் மாதிரி பண்றாங்களா
ஆஹ ஆஹா
அதனால அவங்க எங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பிரைடலுக்கு ஹார்க்கெல்லாம் அவங்க வந்து ஆள் யாரமே இது பண்ணல
ஆஹ் அவங்களே வாருப்பாங்களா
அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப எங்கள கூப்பிட்டு இருக்காங்க நான் ஒரு ரெண்டு பேர் இருக்கு உம்ஆ நான் ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறதா
அவளோ அப்டேட்டான ஆள நீங்க நல்லா தெரியுமா உங்களுக்கு எல்லாமே ஹேர் ஸ்டைல்
ஆஹ் தெரியும் அவங்களுக்கு எப்படியோ அந்த மெ நம்ம பண்ண வேண்டியது தான்
ஹம் ஓகே ஒ கே
அ ஈஸியா தான் இருக்கும் நான் அவங்க வந்து மண்டபத்தலிலயே அவ்வளவா பண்றல வீட்லயேதான் பண்றாங்க
ஓகே ஓகே அப்பனா ஓகே
பண்ணாலும் பிரச்சனை இல்ல
உம் ஓகே ஓகே ஓகே சூப்பரு
கும்
உம்
அதனால அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிருக்கோம் அடுத்த மாசம் நாலாம் தேதி
ம்
உம்
சூப்பர் சூப்பர் நீங்க எப்ப நீக்க போறன்னு சொன்னீங்க
கேக்கல எனக்கு
நீங்க எப்ப நிக்க போறேன்னு சொன்னீங்க ஒர்க்க
நான் வந்து அடுத் த்த மாசம் நான் நின்றுவேன் ஸ்டார்ட்டிங்ல வேலய விட்டுருவேன்
ஸ்டார்டிங்லையா
உம் ஸ்டார்ட்டிங்ல வேலையை விட்டு நிக்கிற மாதிரி
உம் ஆஹ் கேக்குது கேக்குது இன்னிக்கு வந்து ஹ
உங்க வீட் வீடல பெட்டு இருக்கா
ஆமா ஆமா பெட்டு ஒண்ணு இருக்கு பெட்டான
உம் உம்
அலகா இரு ரொம்ப அழகா இருப்பான்
உம்
இன்னைக்கு வந்து வந்துருந்தாங்க என்னோட ஃப்ரெண்டு ஆ
யா யாரு
இப்போ சேந்துட்டா
என்நோடி விஷ்
பாய் பிரின்ட் ஆ சார்
உங்க வீட்டுக்கு வந்திருந்தாக
இல்ல ஆஃப் வந்துருந்தாங்க
பாய் ஃப்ரெண்ட் ஆபீஸ்க்கு வந்தாரா
கீழ நீ வெயிட் பண்ணாங்க நான் இறங்கி வந்தேன் அப்புறம் ஆட்டோ போட் போட்டும் கடைக்கவே ந தவே அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும் நான்கு போயிட்டோம் அப்புறம் போட்டோ அவ்வளோ ந லேட்டா வந்தாங்க அதான் எனக்கு வீட்டுக்கு வற எட்டு மணி ஆயி சித்
அப்டிங்களா அவரு வரமுக எப்டி வந்தாரா
அவரு பஸ்ல தான் வந்தரு
ஆஹ்ஹ் சேர் சே
வீட்டு பக்கத்துலயே பஸ் ஸ்டாண்ட் நாதா ஆடேட்டா உம்
உம் சேரி சேரி புரியுது ம் என்ன சொல்றீங்க
அதான் அப்டினு அங்க எண்நோட சய் கூட ஒர்க் நோட்பண்றங்க எல்லாருமே பாத்துட்டாங்க நான் நெஜும் பாத்துட்டாருனா சொல்ல போறே அப்படின் பயந்துனே இருந்தே
அன் ஃப்ரெண்டு அண்ணா அந்த மேரி அதுமாரி சொல்லுங்க பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லாதீங்க ஸ்டார்டிங்ல அப்றமேட்டூ னா நம்ம பொறுமையா கூட சொல்லிகிலா ஸ்டாட்
ஒக் ஒகே ஒகே ஒகே அதான் நானும் நனச் சே பிரதரு அப்டிஎதனா சொல்லலாம்
சும்ம அப்டி சொல்லிடுங்க
உம்
உம் ம் சேரி சே ம்
அவங்க வந்து த ஸ்டேட் அந்த மாரி பண்றாங் ஆஹ இப்ப எதுன உடுட் பிளாட்டு காலியானது இதுநால் இத வாங்கி சே பண்ண
உஹம்
வீட்ல இனாது மரம் இருகா மரம் செடி
யாரு
மரம் செடி அந்த மாரி உங்க வீட்டுல இருக்கா
எங்க வீட்டுல ஒரு அஞ்சு ஆறு செடி கிட்டயிருக்கு அந்த அஞ்சு ஆறு செடியில மூ நாலு செடியுமே கற் பூரவள்ளிதாயிருக்கு எங்க வீட்டுல
அப்டியா
கற்பூறவள்ளியிருக்கு அதுல ஒன்னே ஒண்ணு மட்டோம் ஆலோவேராயிருக்கு
ஆஹ் எங்க வீட்லயே வந் து ஆலோவேராயிருக்கு கற்பூரவள்ளியோயிருக்கு சே அப்புறோ வந்து எதோ ஒரு கீர மாரி செடி ஒன்னு வளருது
அதுதா ஒண்ணு மட்டும் என்னன்னே தெரியில அது பாட்டு வளர்ந்து
வெரண்டு தருசென்ஸ் நீட்டாயிருக்குமே பரண்டே இருக்கு நாளாச்சு அப்பறோ எங்க வீட் டுக்கு முன்னாடியிருக்க வீட்டுல வந்து கருவேப்புள்ள மரோ அப்பறோ வந்து முருங்கீர மரோ ரெண்டுமேயிருக்கு
எனக்கூட இங்க ரோஸு செம்பருத்தியெல்லா வளர்க்கணோம்னு ஆச பட் ஆனா அடிக்குற வெயிலுக்கு அதெல்லா சுருங்கி போயிடுது
ஆமாமா ரொம்ப ஒரு மாரி ஆயிடோ
அம்மா சேரி அதனாலதா நம்ம அவ்ளோவா வளர்க்குறதுயில்ல
உம் உம்
இருக்குற செடி மட்டோ நம்ம தண்ணி ஊத் தி வளர்த்துக் குரோ இங்க பக்கத்துலயே ஒரு முருங்க ம ரம்யிருக்கு பெருசா
ஆ இங்கயுமேயிருக்கு
ம்
கருவேப்பில்ல மரமோயிருக்கு நெறைய கருவேப்பில்லயிருக்கு இங்க
ம் மருதாணி செடியெல்லா இருக்குமா அங்க
ஆஹா மருதாணியில்ல மேபி அந்த பார்க் ஒண்ணு இருக்கு அங்க இருக்கோன்னு நெனைக்கிறே மருதாணி செடி எப்டி தம்புடே தெரியாதீங்கள
த்தமா வரும் மருதானி செடியில ஆமா அப்டியே கண்டுபிடிச்சிடலாம் அது மறுதானி செடியா அப்டின்ட்டு
ம்
கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது கேக்குது சிப்ப எனக்கு பார்த்தது கூட கிடையாது ரியலியெல்லாம் வரதானல்லாம் வ சரியா பாததே ல்ல
ஒ அப்டிங்களா ரொம்ப பொத்தி பொத்தி வளத்துட்டாங்கப் ஆஹ் எங்க ஸ்ட்ரீட்ல கூட நிறைய பாபீஸ் எல்லாம் இருக்கும் பாப்பிஸ் குட்டி குட்டி பாப்பீஸ் இருக்கு பெரிய பாப்பி இருக்கு உம்
செரிங்க எங்க வீட்டுக்கு பக்கத்து பார்க் கூட இருக்கு
உம் உம்
நிறைய வீடு இருக்கும் சின்ன சின்ன வீடு
பார்க்கே எல்லாம் நீங்க போவீங்களா விளையாடுவீங்களா
ஆஹஹா ஸ்டார்டிங்ல போனதோட சரி
இங்க சார்லி இருக்கு சொன்னீங்கள அது கூட்டு போவீங்களா வாக்கிங் க்கு
அது ஸ்டார்டிங்ல தான் கூப்பிட்டு போனும் இப்பல்லாம் கண்டுக்கறது இல்ல
ம்
சும்மா போனா போர் அடிக்கும்‌ இல்ல பா எப்ன தான் போ
உம்
செரி செரி அப்ப அப்ப போங்க சும்மா போகாதீங்க ப்பப்ப அத அவ அவள கூட் விட்டுட்டு போயிட்டு வாங்க
உம் நான் எங்க இனிமே ஆபீஸ் போயிடும் நானும் ச்சும் எங்க வீட்டுல இருக்கோங்க ய இறங்கவே மாட்டாங்க அம்மா வந்து உடம்பு முடியது எறங்கி எறங்கி எற முடியாது வீசாங்க இப்ப நாலா போவாங்க எப்பனா போவும் போது இவ்வள கூட் போனா அவ்வளோதான் நாலு பேரும் காலும்
ஆமா அவ ஓடுவாளே அவ வெயிட்டுக்கு
ரெண்டு யான மதம் புடிச்சது நால தான் வேணும்
உம் உம்
போன எங்கப்பா போவாரு அவரு போனா ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடக்க வச்சு கூட்ருவரனும் போலைகயா அது இருக்கறதே ஒல்லியா இருக்குது இன்னும் உடம்புதான் போ
இல்லய அதுக்குதான் நாங்க கேட் வளர்த்துட்டு இருக்கோம்
உஹம் எனக்கு கேட்னா புடிக்கவே புடிக்காது பயம் கிறி விட்டுரும் ரொம்ப அக்ரசிவா நடந்து ஆனால எனக் புடி
எங்க வீட்டுல வந்து பெரிய கேட்டு அம்மா கேட்டு வந்து குட்டி போட்ருக்கு மூணு குட்
அதுக்கு அது தவிர வேற வேலையே இல்லையே அதுனால குட்டியா இருக்கும் போதுலய்ருந்தே போட்டது உம்
எல்லாமே அப்படிதான் உன்க அது போடுற உம்
எப்டிஇருக்கீங்க இல்லாஅறியா
நீங்க என்ன ஒர் கேட்டு சொல்றீங்க
நான் வரமோ அதுல நான் வருவேன் பாத்தீங்களா அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் தெரியலையே அப்பல இருந்து இப்ப இருக்க இருக்கிறது ஒரே
ஒரு எல்லோ கலர்லேந்து சந்தக்கத் சொல்றீங்களா
ஆம்முன்னு நினைக்கிறேன்
எங்க வீட்டுல நெறைய கேட்டு வள்த்தோம் இறந்துச்சு செத்துச்சு
ஓ
இப்ப வந்து ஆரஞ்ச் கலர் கேட்டு பிளாக் கலர் கேட்டு ஒன்னு பிமேல் ஒன்னு மேல் இருக்
வீட்ல இருக்குதுங்களா ஊரு சுத்தாங்கல்ல
வீட்ல தான் இருக்குங்க வீட் வீட்லேதாயிருக்காங்க வீட்டுல உள்ள சேர்க்க மாட்டோம் வெளிய பால்
வீட்ல இருக்காதுங்ளே
பால்கனில இருக் அப்டி இல்லன்னா இந்த பக்கம் இந்த ரூம்ல இருக்கும்
இருக்கும் ஒரு வீடா இருக் காச வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டீங்களா ஓம்
ம்
உங்க வீட்டு கீழே கூடோ ஓ பில ஹலோ
சொல்லுங்க சொல்லுங்க
எங்க வீட்டு கீழ கூட ஒரு பூனை வளர்க்கறாங்க
கிரிஷன் கேட்டா
அப்டிலாம் இல்லரோ நார்மலா கிட் கேட் அதான் நாங்க இங்க வீடு இருக்கோம்ல இதுக்கு முன்னாடி இர் அவங்க வந்து வளர்த்திட்டுருதாங்களா இன்னொன்னு வாங்கி வளத்தட்டிருந்தாங்க அது இங்க தான் சுத்தினுருக்கோம் எங்கன்னா போய் ஊரு சுத்திட்டு சுத்திட்டு வரோம் இங்க
ம் இது வந்து ஸ்டீரிட் கேட்டுனா ஸ்டீரிட் கேட்டுனா அப்டிதான் பண்ணுங்க நம்ம வந்து பிரிசியன் கேட் இந்த மாரி நம்ம வளத்தோம்னா நமக் கூடிய இருக்குங்க ஏன்னா நம்ம நகம் எல்லாம் கட் பண்ணி வச் சுர்மாதுங்களுக்கு எங்கயுமே போக முடியாத மாரி பண்ணிடுவோன்ட்டு அது இங்க இருக்குங்க பிரிசியன் கேட்டால நம்ம எதுவும் பண்ண முடியாது அக்ரசிவா இருக்கும் குட்டியில இருந்தே நம்ம பார்த்தோனாப் பிரிசியன் கேட் இல்ல நம்ம ஸ்ட்ரீட் கேட் வந்து குட்டிலேருந்தே நம்ம பாத்துக்கணும் அப்டினா அது ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போய்டு ட்டு
அதுக்கு நெயில் கட் பண்ணிட்டு அதக்குளிக்க வச்சுட்டு ஆ அப்பலம்பண்ணுனா அது சமத்தா இருக்கும் இல்லன்னா அதுங்கலும் ஆடுங்க
ம் ம் இருக்கும் குட்டில இருந்து தான் வள ங்கு நினைக்கிறேன்
ஆமா குட்டில இருந்தே வளத்தலுமே அது ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டு போகாம இருந்தா அப்டிதான் ஆகும் சோக் கே பாய்
ம் ஓகே பாய்